ஹலோ கேக்குதா ஆஹ் அது இந்த நம்பர் போடதான் வருதுடா இந்த நம்பர்ல லாகிங் பண்ணதால
அப்டிய ப்ரோ அதான் வரலியா
ஆமா ஆனா அவரு கால் பண் ண ஒருத்தவங்க சொன்னது சினா அப்பறோ
எப்படி போகுது லைஃப் லா
திரும்பாது
செரி செரி சொல்லு ப்ரோ
அதா ப்ரோ போவுது சும்மா வெருப்பா இருக்கு இப்பதா எந்திருச்ச செரி அப்டியே கல்னி பாக்க போய் சுத்தி பாக்கலான்ட்டு வந்திருக்கேன்
இங்கேயே விவசாயம் பண்ணியா ப்ரோ விவசாயம்
ஆமா ப்ரோ ஃபுல்லா விவசாயம் நம்மோட சைடெல்லா
என்னென்ன ப்ரோ பண்ணிங்க விவசாயத்துல
எல்லாமே ப்ரோ ஒவ்வொருத்தவக ஒன்னு ஒன்னு வச்சு இருப்பாங்க ஹா இந்த மீன் பார்மிங் நெல்லு பூச்செடி
அப்டியா ப்ரோ ஓ அப்டியா ப்ரோ ப்ரோ இருங்க தென்ன மரம் தென்ன தோப்பெல்லாம் இருக்கா ப்ரோ உங்க வீட்டு
புரியல
உன்கிட்ட தென்னந்தோப்பு எல்லா இருக்கா ப்ரோன்ற
ஹா அது அப்ப தாத்தா காலத்தல இருந்தது இப்ப எல்லாமே இது பண்ணிட்டு அது பூச்சா வச்சிரும் ப்ரோ கொஞ்ச நாள் தா நல்லாருக்கும்
அப்டி இரு ப்ரோ விவசாயத்துல எல்லா தெரியுமா ப்ரோ ஏ.
ம்ச் எல்லாமே தெரியும் ப்ரோ. பண்ணணும்ட்டு ஆச ஆனா பண்ணல அப்பா இருக்காரு விவசாயம் எல்லா பண்ணக்கூடாது வேலைக்கு போ.
பிராபிட் வராது ப்ரோ விவசாயம் பண்ணா வரு வருங்க ப்ரோ.
அப்டியே வேடிக்க பாத்துட்டு. டைம் மட்டும் நோட் பண்ட்டா முடிஞ்சிச்சு. அது எந்த டைம்ல உள்ள எறங்கிருக்கு. எப்ப வெளியவருது.
அப்டியா ப்ரோ அதிகளவு தரணு.
அதா ப்ரோ டைமிங் கேத்த மாரி. காசு ப்ரோ அது. அவுங்க ஒரு ரோ ஓட்டுவாங்க நமக்கு ஒரு ரோ. ட்டுவாங்க.
உம் ஆமா ப்ரோ நெல் அடு நெல் என்ன பண்ணுவீங்க நெல்லு நீங்க நீ வெச்சிகிங்களா நெல்லு கொத். து வித்துருவீங்களா ப்ரோ.
இல்ல ப்ரோ சாப்பாடுக்கு தனியா போடுவோ. ஒரு சின்ன ஃபார்ம்ல. மிச்சல்லா அப்டியே கவர்மெண்ட். . ஸ்கீம் இருக்கு. அது குடுத்துருவோ. அந்த ஸ்கீமுக்கு காசு தருவாங்க. இவ்வளோ அமௌன்ட். இவ்ளோ காசு அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ்ல வந்து பேங்க். இருந்துரு. அது ஸ்கீம் ப்ரோ அது. உம் விவசாயத்துக்கு நெறைய ஸ்கீம் இருக்கு ப்ரோ. நம்ம வித கூட காசு குடுத்து வாங்க தேவ இல்ல எல்லாம். மே அக்ரிகல்ச்சர் பாம்லியும் வாங்கிக்கலா. ஆனா அது நெறைய பேருக்கு தெரிய மாட்டுது.
ப்ரோ விவசாய ப்ரோ விவசாயம் பண்றீங்களா. வேற என்ன பண்றீங்களா நெல் தவர்ந்துச்சு வேற ஏதாவது பண்றீங்களா.
ஆ ப்ரோ நெல்லு இந்த மீன் குட்ட அது இருக்கு அது வந்து. ம்ச் இப்ப நம்ம ஒரு மீன் போறோம்னா அது நெறைய மீன் இருக்கு ஒரு ஒரு மீன் ஒவ்வொரு பொருள் விரும்பி சாப்புடு. ஒரு ஒரு மீன்லா இந்த. கோழி கொடல் அதெல்லா இருக்குல்ல.
ஆமா ப்ரோ ஆமா.
சாப்புடு ஒரு ஒரு மீன்னெல்லா இந்த பில்லு. அதெல்லா சாப்புடு. இந்த வாய தண்டு தண்டுங்க எல. இல்லைங்க நம்ப வந்து இந்த வாய த்தண்டு அதெல்லா சாப்டுவோ ப்ரோ வீக்ஸ்லி ஒன்ஸ் அந்த வாயத்தண்டு அதெல்லாம் போடுவோ அது அப்புறோ இந்த அரிசி இருக்குல ரேஷன் அரிசி தெரியுமா ஆஹ் அந்த அரிசில இது பண்ணி சாப்பாடு தினமு சாப்பாடு செஞ்சு அதுக்கு போடணு செஞ்சுட்டு அப்டியே கையிலயே இப்டி தூவி உ ட்டா போது அது சைட்ல எல்லா வாழ மரோ நட்டு வச்சிருக்கறோ ப்ரோ அதுலயே அது பாதி இது எடுத்துக்கு ப்ரோ அது
ஓ அப்டியா ப்ரோ இல்ல அது கீழ அது போட்டா கீழ் இல்ல தூக்கி போட்டா சாப்பாடு கீழ விழுந்துரு மண்ணாயிரமே சாப்பாடு
இல்ல தண்ணி இல்லனா என்ன ப்ரோ இது
ஓ ஆமா ப்ரோ தண்ணி கீழ அதுக்தா மண்ணு இருக்
இல்ல இல்ல அது நீங்க போட்ட உட்னயே எல்லா மீனு ஒன்னு கேட்ச் பண்ரு ஆ ஆமா நல்லா இருக்கும் ப்ரோ சண்டேனா திருப்பி அத வல ல்லா இது பண்ணி அப்டி புடிப்போ
புடிச்சி அத வி எண்ணைல வறுத்துருவீங்க
ஆமா புடிச்சு அது நாங்க இங்க ஆ இப்ப நாங்க ஒரு மூணு ஊர் கிராமம் வச்சுக்கங்க ஒரு எடோ சென்ட்ரா இது பண்ணி கோழி எல்லாமே இது பண்ணுவாங்க சண்டே அந்த எடத்துல எதானு வச்சுமானா மீன் போட்டோம்னா எல் ஆஹ் அந்த மாரி வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் கூட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சுப்பே அவ்ளவுதா வந்து வாங்குவாங்க நம்ப அப்டியே வெட்டல்லா கூட தேவல்ல கிராமம்ல அவங்கள வந் வீடுக்கு எதுன்போய் வெட்டிப்பாங்க சொல்லு ப்ரோ
அப்படியா ப்ரோ ப்ரோ ப்ரோ மீன் எப்டி ப்ரோ அது
ரேட் எவ்ளோ போதுதான் உங் ஊர்ல
அதான் ப்ரோ ரெட்டுக்கு கேத்த டூ டுவெண்ட்டி போவோம் ஒன் நைன்டி போவோம் அது நாளுக்கு ஏத்த மாரி வரும் ஒரு ரெண் நாள்ள தீபாவளி டைம் எல்லா முன்னுரு அந்த ரேஞ்சுக்குல்லா வெப்போம் ப்ரோ தீபாவளி டைம்லாம் நம மீன் ஹெல்தியா இருக்கும் ப்ரோ நல்லா பெரு நல்லா சைஸா இருக்கும் மீனு
அப்புறம் நானா மீன் வ மீன் பேர் சொல்லுங்ல ப்ரோ கொஞ்சம் நீீங்களா
அது கண்ட பில்லு கண்ட
ன்ன ப்ரோ என்ன ப்ரோ கண்ட பீல்லு கண்டன்றீங்க
பில்லு கண்ட ப்ரோ அது ஒரு மீனு ஜிலேபி
ஆ
இதுலயேன்னூறு ராகம் இருக்கு ப்ரோ சின்ன குட் ட தான் அது எப்டி சொல்றது சும்மா ஒரு நாலு அடி அஞ் அடி நாலடினுச் சொல்லி ஒரு அஞ்சடி ஒரு சின்ன குட்டமாதாரு அத வறால் மீன் சொல்லுவாங்க அதெல்லா ஒரு கிலோவே ஐய்நூ ஐநூறு ஆறுநூறுன்னு போவும்
அவலேடா போவு வறாலு வேரன்னரத ரேட்
ஆமா ப்ரோ அது ரொம்ப ரேட்டு ப்ரோ அந்த வஞ்சர மீன் தெரியுல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும் ப்ரோ அது அதுவு சூப்பரா இருக்கும் செம்ம எள்தி அது இதெல்லா ரரே அது வந்து நாங்க பேசிக்கா விக்கவே மாட்டோம் இந்த ரிலேஷன்ல இருக்கவங்க பாத்தீங்களா அவங்களுக்கே குடுத்துருவுன்
நீ சாப்டமாட்டியா ப்ரோ அப்போ
நம்ப அதெல்லா இல்ல ப்ரோ அது அதாது சொல்லுவாங்கள வெச்சினு இருக்குறவங்ளுக்கு அந்த அரும தெரியாது பே உம் அந்த மாரி ப்ரோ
வேற எது ஃபார்ம் எதாது வா வரலையா ப்ரோ ஃபார்ம் ஏதும் உம்
சொல்லுச் சொல்லு ஆஹ இங்க இங்க அப்புறோ ப்ரோ நீங்க எப்டி விவசாயமா இல்ல சிட்டி சைடா ஆஹ
ஃபுல்லா சிட்டி தான் போறீங்க இங்க எங்க பாத்தாலும் வீடுதான் ப்ரோ இங்க நீங்கள் எப்டி ப்ரோ இந்த உருவ வந்த விவசாயம் மட்டும் இல்ல மீனு நெல்லு மட்டுமா இல்லை வேற எக்ஸ்ட்ரா அந்த மாட்டு பண்ணை அந்த மாரி எதா கொட் நாங்க ஆடுலா வளத்துங்களா ப்ரோ
மாடு இருக்கு மூணு மாடு வச்சினு இருந்தோம் ஒன்னு வந்து இறந்துச்சி இன்னு ரெண்டு இருக்கு அது ஓடம்பு சரில்ல ப்ரோ அது அதெல்லாம் நடக்குறதுதான் ப்ரோ அதெல்லாம் ஒன்னு பன்ன முடியாது
உஹம்
இருக்கு அது கல்நில இருக்கு மாடுல்லா நல்லது தா ப்ரோ இன்னா நம்ம கட்டபோறோ அவுக்க போறோம் பால் கரக்க போறோம்
என்ன ப்ரோ கட்டபேறா அவுக்க போறேன்னு இருக்கீங்க மே மேக்க மாட்டேங்களா அப்போ
இல்ல இல்ல இங்கெல்லாம் ஃபுல்லா பில்லு தான் ப்ரோ நீங்க அவுத்துஉட்டு மலிக்கணும் லா இல் வலரு
ஓ அப்டியா கட்டிவிட்டா வந்து அது மேஞ்சுட்டு வந்து ஒ அப்டியா
ஆமா ப்ரோ ட்ச் இப்ப மாடுகின்ட்டு ஒரு பில்லு இருக்கு எ அது பில்லு பேரு தெரியல அது
அதான் ப்ரோ ஏதோ சொல்லுவாங்களே அது பேரு கூட சூப்பர் நேம் பேரன்ஸ் சொல்லாமா ப்ரோ
தான் போட்டால் போதும் ம்ம் அது சாப்பிட்டா அது எடத்துல அது இருக்கும் நல்லாக்கும் ப்ரோ பீஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ இடம் எல்லா இப்ப நான் வந்து இருக்கேன் எதாச்சும் ஒன்னு ஆயிடுச்சுனா சொட்டா உங்களுக்கே ஆ அந்த டிராக்டர் சவுண்டு மட்டும் வேனா டிராக்டர் ஓடிட்டு கிரக்கெட்
உம் கத்துது புரோ ஏதாவது கத்துது குருவீங்களா க
அதான் குருவில்லாம் கட் அப்போ அதெல்லாம் நேச்சுரலா இருக்கும்
அப்டியா புரோ எங்க எடத்துல பாம்பு பாம்பு போவும் ப்ரோ என்ன பாம்பு ப்ரோ
எல்லாம் பாம்பும் போவும் புரோ நீங்க கேஷ்வலா உட்காஞ்சிண்ருக்க வேண்டியது தான் கண்டுக்கவே கூடாது
ஓ அப்டியா புரோ பாம்ப அடி ப்ரோ பாம்புல்லாம் ஏன் ப்ரோ
இந்த சைடுல்லாம் அப்டிலாம் இல்ல புரோ ஒவ்ஒருத்தங்க அடிப்பாங்க நம்பளுக்கு பயம் கிட்டெல்லாம் போ மாட் போதா சைலன்டா அப்டே சைடு்ல எங்கனா வந்துருவோம் எங்க போது அந்த எடத்த மட்டும் நோட் பண்ணிப்போம் அந்த எத்துக்கு போ மாட்டோம் அவ்ளோ தான்
ஓ சூப்பர் ப்ரோ
உம் உங்க நீங்க வில்லேஜா சிட்டியா
நான் சிட்டி தான் போனங்க
உம் உம் சிட்டி நல்லா தான் இருக்கும்
நல்லக்குமா ப்ரோ இன்னா ப்ரோ சொல்றீங்க
இன்ன ப்ரோ சுத்தி சுத்தி வேலவாய்ப் இப்பயே
வேலைக்கு போ ப்ரோ வேலைக்கு போலாம் புரோ கெடைக்கும் புரோ நீ சொல்றது எல்ல கர்ட் தான் அது போனும்ல
போனோ ஆனா ஜாலியா இருக்க முடியாது உங்களால அவ் இங்க வேலல்லாம் இல்ல கம்மிதான் ஆனா இங்க ஜாலியா இருகலாம்
ருங்க அது மாரி எனக்கும் இது இது பண்ணலாம் பாரேன்
என்ன வேலல்லாம் இருக்காது
ஓ அப்டியா புரோ புரோ இங்க நெல்லாயிடு நெல்லா சரிங்களா மேல நா
எல்லா எடத்தும் போட்
ப்ரோ நெல்ல அத்தீங்ளா அது வக்கன போனிங்க வைக்கோல
அதா மாடு இருக்குல்ல அதுக்காக இது பண்ணிப்போ
அப்டி வெறு நெல்லு
நெல்லு போட்ருக்கோ மீன் குட்ட இருக்கு அ ரோஜா செடி இருக்கு இந்த வெண்டக்கா
ஓ இத போடுவிங்ளா ப்ரோ வெஜிடபிள்லா
ஆமா ப்ரோ உம் உஹம் நீங்க எப்டி ப்ரோ வேலைக்கு போற்து வீட் ட்ல இருக்கிற்து அவள்தானா
ப்ரோ நா வீட்லதா ப்ரோ இருப்பே பேஸிக்கா கேட்டரிங் மட்டும் ப்ரோ போவ நானு
உம்
ஒர்க்கு அது சின்ன ஒர்க் குதா ப்ரோ அது ம் சாப்டீங்களா ப்ரோ
சாப்டம் ப்ரோ எனிச்சு சாப்ட்டு அதா பிரியாணி செஞ்சாங்க வீட்ல
என்ன ப்ரோ காலங்காத்தா பிரியாணியா ப்ரோ
ஒருவ ஒரு மாரி ஃபுட்டு் செய்வாங்க இன்னைக் என்னன் தெரில ரிலேஷன் வராங்க போல வீட் டுக்கு காலைலே பிரியாணி
அப்டியா சூப்பர் ப்ரோ
கால்ல எங்க ப்ரோ ப்ரோ டைம் பன்னென்டாவுது ப்ரோ
ஓ பன்மணி இல்ல ப்ரோ கால்ல சாப்ட்டே அத கால்ல சொன்னீங்கள அதா இப் கேட்டே பிரியாணி சாப்டீங்கள்ல ஓ ம் ம் அப்டியா ப்ரோ சூப்பர் தா
உம் அ போய் சாப்புன்னு வீட்லயா ஆ தோ போரிங்களா இங்கே இரு வரே சர் பண்றா